க்கா
அ சொல்லுங்க நடக்குறீங்களா
ஆ நல்லா இருக்கண்ணே அதிசயமா இருக்கு நீங்களா நல்லா இருக்கீங்களா
எல்லாரு நல்லா இருக்குறாங்க
வீட்ல
வீட்ல எல்லா நல்லா இருக்காங்க
உம் என்ன திடீர்னு கால் பண்ணிருக்கீங்க
ஆமாங்க கூப்புடனுனு தோணிச்சு கூப்ட்டாங்க
அப்டிங்களா ஆ சொல்லுங்க
லாஸ்ட் டைம் உங்க வீட்டுக்கு வந்தென்லீங்ளா
ஆமாங்க
அப்போ சமையல்லா நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க வீட்டுல
செரி செரிங்க
குழந்தைகளுக்கெல்லா ரொம்ப டேஸ்டாக்குப்பா அந்த மாரி அவுங்க கேளுங்க எப்டி பண்ணாங்க என்ன ஏதுன்னு கேளுங்க நம்மளு செய்யலா அந்த மாரி
செரிங்க
அப்டின் சொல்லி ஆசைப்பட்டாங்க
அப்டிங்ளா
செரி அதுனாலதா உங்களுக்கு கேக்கலா வீட்ல செஞ்சீங்களா இல்ல கடையில ஆர்டரு பண்ணி வாங்கனீங்களான்னு தெரில
செரிங்க
சரி அதத்தா கேக்கலாம்னுதா கூப்ட்டங்க
அப்டிங்களா நாங்க கடைலல்லா சாப்ட மாட்டங்க வாங்கி எப்பவுமே எங்க வீட்டுக்காரு வா கடையிலயே அக்செப்ட் பண்ண மாட்டாருங்க எல்லா வீ வீட்லதா செய்வோம் வீட்டுலதா செஞ்சு குடுத்தங்க இன்னைக்கி பிரியாணி நல்லா இருந்துச்சுங்களா
நல்லா இருந்துச்சுங்க அதனாலதா கேட்டங்க
சரிங்க
அடுத்த கேக்லாம் கடைலியே இது ஆர்டர் பண்ணுவாங்க நெறைய பேரு ரிலேஷன் வராங்கன்னா கடைல ஆர்டர் பண்ணிருவாங்க இல்லிங்க
ஆமா ஆமாங்க இப்ப யாரு சமைக்கிறக்கே லேடிஸ்க்லா புடிக்கிறதுல்ல
வீட்ல அதிகமா வந்து சமையல் வேலையே வெக்க மாட்டாங்க சேரி அதனாலதா கேக்கலாம் அப்டி கண்டிப்பா ஹோட்டல்ல தா எடுத்துருப்பாங்கன்னு நா சொன்னங்க
சரிங்க
மிசஸ் தான் இருந்துட்டு இல்லிங்க டேஸ்ட்டா இருக்கு அதனால அவுங்க கடைல எடுத்துருக்க மாட்டாங்க
சரிங்க
வீட்லதா செஞ்சிருப்பாங்க எதும் கேட்டுப் பாருங்கனாங்க
அப்டிங்களா இல்ல இல்லைங்க நாங்க வெளில வாங்க மாட்டோம் மோஸ்ட்லி எப்ப அதிகமா வாங்க வே மாட்டேங்க சாப்பாடே வெளியில வாங்க மாட்டோம் போனாலும் வெளியில போனாலும் மு முடிஞ்ச வரைக் கொண்டு போயிருவங்க ஏதாவது செஞ்சு ஸ்நாக்ஸு மாதிரி ஏதாது சப்பாத்தி அந்த மாரி செஞ்சு கொண்டு போயிருவோம் ஹோட்டல்லயே வாங்கி சாப்ட மாட்டங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வாங்கி சாப்டுவோம் வீட்ல சாப்பாட்டு அரிசில தா செஞ்சங்க அன்னைக்கு பிரியாணி
அப்டிங்களா ஆமாங்க நல்லா இருந்துதுங்க டேஸ்ட்டு
சரி சரிங்க
சரி பிரியாணி எப்டி பண்ணுவீங்க
பிரியாணி அரிசின்ட்டு இல்லைங்க நம்ம பண்றனாலு பிரியாணி அரிசி வாங்கிக்கலாங்க நா சாப்பாட்டு அரிசிலயே செஞ்சிருவங்க பிரியாணி அரிசி ஒவ்வொரு நாள் ஏமாத்திருங்க கொழஞ்சிரும் சாப்பாடு அதனால சாப்பாட்டு அரிசியே நல்லா ஊற வச்சுட்டுங்க அப்றோ ஆணியன் எல்லா கட் பண் பண்ணி லேசா அந்த அ இதுக்கு மாதிரி லேசா கட் பண்ணிங்க நல்லா வணக்கிறணு ஆயில் அது நல்லா மொறுமொறுன்னு ஆ ஆகுற ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வணக்கிறணு அந்த எ அந்த ஆனியன் வணங்குறதுல தா நல்ல அந்த பிரியாணியே மன பிடிக்குங்க நா மசாலாலா கடையில வாங்கி போட மாட்டங்க நானே அரச்சுக்குவங்க
நீங்களே அரச்சுப்பிங்களா
பூண்டு இஞ்சி இதெல்லா வெச்சுங்க அந்த பட்ட இதெல்லா வெச்சு கிராம்பு எல்லா அரச்சு நானே பண்ணிருவேங்க அதனால எனக்கு பச்ச மிளகா இதெல்லா போட்டு அரைச்சு நானே பண்ணிருவங்க எங்களுக்கு மசாலாலா போட்டா எங்க வீட்ல பசங்களுக்கு புடிக்காது வீட்ல அவரும் அ புடிக்காதுங்க அவருக்கும் அதனால வீட்லே பிரிப்பேர் பண்ணிக்குவங்க
எப்டி நீங்க தனியாவே பண்ணிருவீங்களா சப்போட்டுக்காராது இருப்பாங்களா
இல்ல எங்க வீட்ல மாமியாரு அவுங்க வந்து எல்லாம் கட் பண்ணி குடுத்துருவாங்க அதனால எனக்கு ஈஸியா இருக்குங்க சமைக்கிறதுக்கு நானே கட் பண்ணி நம்மளே செய்றதா இருந்தா எல்லாத்துலியு ஒரு இதா இருக்கும் அதனால அவுங்க பண்ணி தருவாங்க எல்லாமே ஹெல்ப்பு ஆ நம்ப சமைக்கிறத மட்டு
அதனாலதா டேஸ்ட்டா இருக்குங்களா உங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ற ஒருத்தரு வச்சிருக்குறீங்க
ஆமா ஆமாங்க அவுங்க என்ன வேணுமோ எனக்கு கூட எல்லா ஹெல்ப் பண்ணிருவாங்க இது இது வேணுன்னு எடுத்து குடுப்பாங்க பண்ணுவாங்க அதனால எல்லாமே நா அரைச்சுதா பண்ணுவங்க வெளியில பொடியே வாங்க மாட்டங்க
பரவால்லிங்க நல்ல விஷ்யோதா வெளியில போய் சாப்ட்டா என்ன மிக்ஸ் பண்றாங்கன்னு தெரியாது இல்லிங்க
ஆமாங்க
ரெகுலரா சாப்ட்டாங்கன்னா பாடி வந்து வீக் ஆயிடும்
ஆமா ஆமாங்க பழகிட்டுன்னு வெச்சுக்கோங்க ஆமாங்க பழகிட்டுன்னு வெச்சுக்கோங்க ஆமாங்க ஸ்டொமக் பெயின் வருங்க பழகிட்டுன்னு வெச்சுக்கோங்க கட சாப்பாடு அதே போயிருவாங்க வீட்டு சாப்பாடு சா இதான் சாப்புடணுங்கிற ஒரு இது நம்ம மாத்தி மாத்தி கொழந்தைகளுக்கு புடிச்ச மாரி வெரைட்டியா செஞ்சு குடுத்தன்னு வைங்களே அவங்க ரொம்ப இது அ கட சாப் பாட்டுக்கே போ மாட்டாங்க கரெட்டு தானுங்க
ஆமாங்க கடையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரியமா இருக்கும்
ஆமாங்க
நார்த் இண்டியன் ஸ்டைல்லலா சாப்புட்றக்கு ஆரம்பிச்சிட்டாங்க கண்ட நேரத்துல ஏதோ ஒண்ணு வயிற்றுக்குள்ள தள்ளணுன்னு தள்றாங்க
ஆமாங்க ஜங்க் ஃபுட் எல்லாம் வேலைய விட்டு வந்த வெச்சுக்குங்க அந்த பசி நேரத்துக்கு என்ன பண்றாங்கன்னா இந்த ஜங்க் ஃபுட்டு வாங்கி பாதி எதுன்னு பானி பூரி காளானு அது இதுன்னு பேல் பூரின்னு எல்லா சாப்டுறாங்க அப்புறம் பசிக்காதுங்களா காஃபி குடிச்சாங்கன்னா பசிக்காது காஃபி டீ அடிக்கடி போட்டு குடிச்சு அதனால நாங்க வந்து அப்படியே பசிச்சாலும் நாங்க என்ன பண்ணுவோம்னா சுண்டல் மாதிரி பண்ணிக்குவங்க
ஆமாங்க இந்தெல்லாம் கடைசில ஸ்நாக்ஸே வாங்கிட்டு வர மாட்டாங்க இங்க பிடிக்கவும் செய்யாது எனக்கு விட் வீட்ல தான் பற பண்ணி பண்ணி குடுப்பேன் எது பண்றது வந்தால பணியார ஊத்தி குடுப்பேன் அதனால எனக்கு புடிக்காதுங்க.
எப்படி ஜாப்புக்கு போயிட்டு வந்து இதெல்லாம் பண்றக்கு உங்ளுக்கு டைம் இருக்குதுங்களா எப்
அதெல்லாம் பண்ணிக்கலாங்க ஒன்னும் பிரச்சன இல்லைங்க நம்ம வந்து நம்ம எப்படின்னா ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ணோம்னா அது இதாவது கஷ்டமாதான் இருக்கும் நம்ம வந்து நம ஏது ஒடம்ப பாத்துக்கிறதுக்காகதான் இவ்வளவும் வேலைக்கு போறோம் சம்பாதிக்கிறோம் எல்லாம் பண்ண ஒடம்ப வந்து நமக்கு ஹெல்த்தியா வ வெச்சுக்கண்ணுங்க நம்ம முன்னாடி என்ன சாப்பிடுறோமோ அதுதான் நமக்கு பின்னாடி வந்து இதாகும் முன்னாடியே நம்ம எல்லாம் இப்படி ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடலு வையுங்க பின்னாடி ஒடம்பு வந்து நமக்கு வீக் ஆயிருங்க நம்ம கொழந்தைகளே பாத்து பாத்து நம்ம ஒடம்பு நம்ம இது பண்ணிட்டோம்னா நல்லா பாத்துக்கலீன்னா பின்னாடி கஷ்டப்படுவோம் அவங்க நம்ம பாப்பா அவங்களுக்கு ஒரு இது பண்ண கூடாது கஷ்டத்த குடுக்க கூடாது அதனால சாப்பாட்டு விசத்துல கரெக்ட்டா இருப்பாங்க நானு.
நல்ல விஷயங்க
சரிங்க.
ந எல்லாருமே உங்க வீட்டுல சப்போர்ட் பண்றாங்க இல்லைங்களா
ஆமாங்க எல்லாமே ச இது பண்ணிக்குவாங்க அது வேணும் இது வேணும் எல்லாம் கேட்க மாட்டாங்க எங்க வீட்டுல ரெண்டு பசங்களும் அதெல்லாம் சொன்ன கேட்டுக்குவாங்க வெளியயே வாங்கி சாப்பிட மாட்டாங்க அது சின்ன பையன் இருக்காங்கள ரொம்ப இதுங்க அப்படியே சொன்னத சொன்னத எல்லாம் இது பண்ணி குடுத்துருவாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணி குடுத்துருவாங்க. உங்க வீட்டுல இல்லாங்க
குடுத்து வெச்சவங்கதாங்க நீங்க.
இல்ல ஜாபக்கு போறோம் இல்லைங்களா வேலைக்கு போறதுனால அது தகுந்த மாதிரி குழந்தைகள்ல்லாம் நாங்க ரெடி பண்ணி வெச்சட்டோம் நாங்க சொன்னதே கே எதுவுமே அக்சப்ட் பண்ண மாட்டாங்க சொன்னபடி கேட்டுக்குவாங்க.
நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க எல்ல வேலைக் கூட எல்லாம் வேல செஞ்சு குடுப்பாங்க அதனால எங்களுக்கு எந்த இது இல்லைங்க.
வீட்லய எல்லாம் செய்வாங்க ஆன ஒரு சில நேரம் செய்வாங்க
செரி செரிங்க.
ஒரு சில நேர இடங்களல வந்து அப்படியே விளையாண்டுட்டு அது ஒன்னு பண்ணிட்டு இருப்பாங்
செரிங்க.
நமக்கு நாமலே ஹெல்ப் மரித நம்மளே பண்ணிக்கணும்.
ஆ செரிங்க. நம்ம கொழந்தைளுக்கு வச்சுக்கோங்க என்னங்க.
பிரியாணி த ரம்ப டேஸ்ட்டாந்து சொல்லி கொழந்தை கேட்டாங்களா
சரிங்க.
செரி கேட்டு சொல்
நீ ஒண்ணுமே வேண்டாங்க சாப்பாட்டு அரிசியில ஃபர்ஸ்ட் செஞ்சு பாருங்க பூண்டு இஞ்சிலா நீங்க நல்லா போட்டு தொலுச்சிட்டு டூ நல்லா நல்லா அரச்சு வெச்சுக்கோங்க பேஸ்ட் கடையில வாங்கி போடுவங்க எல்லாரு என்ன பண்ண ட்றாங்கன்னா ஈஸியா வேல முடியிட்டுங்கறக்கா கடையில வாங்கி பேஸ்ட்டு போட்றாங்க பிரியாணிக் பொடி இந்த மாரி எல்லா பண்றதுனால தா உங்குளுக் டேஸ்ட்டே வர்றது இல்லைங்க ஆனியன் அப்டிதா நல்லா வதக்க மாட்டாங்க நாங்க நல்லா ஆனியன வதக்கி பச்ச மிளகா தயிரு இதெல்லா கொஞ்சோ ஊத்தி நல்லா கறியு வணக்கி விட்டு விசில் வெ வந்ததுக்கப்புறோ அப்புறோ பாத்திகன்னா ரைஸ் இருக்கு இல்லைங்ளா ஊற வெச்ச ரைஸ் தண்ணி வடிச்ட்டு கடசியாதா ரைஸ் போடுவாங்க
உ கறினா சிக்கன் போடுவீங்ளா மட்டனுங்ளா
ரெண்டுமே போட்டுக்லாங்க மட்டன்னு கொஞ்சு நல்லாவே ஒர் ரெண்டு மூணு விசில் விடணு சிக்கனா இருந்ததுன் வெய்ங்ளே ஒரு ஒருர் அது ம் மட்டனாந்தா ஒரு நாலஞ்சு விசில் விடுவோ தனியா வேக வெச்சிட்டு அப்பறோ அரிசி போட்டு ஒரு விசில் விட்டம்னா போதுங்க
ஒரு கிலா மட்டன் எடுக்கறன்னு வெய்ங்க
செரிங்க
அதுக்கு எவ்ளோ தண்ணி ஊத்தணு ஆனியன்னு இதெல்லா அளவு எதாவது இருக்குங்ளா
அன்ன ரைஸு வந் த மட்டனுக்கு இது இல்லீங்க மட் டன் வேகுறளவுக் தண்ணி ஊத் த்தி வேக வெச்சிட்டு அப்பறோ அரிசிக்கு தகுந்த தண்ணி ஊத்திக்கிலாங்க
செரிங்
அ இப் இப்ப வந்துட்டு கறிக்கின்னு தண்ணி நமக் கணக் இல்லீங்க கறி வந்து ம் சிக் க்கனா இருந்துதுன்னா கொஞ்சோ கம்மியா தண்ணி ஊத்துனா போது மட்டனா இருந்ச்னா கொஞ்சோ நல்லாவே வே கணுங்ளா வேகாம் சா ப்ட முடியாது அதனால தனியா வேக வெச்சிட்டு அப்பறோ அரிசிக் தகுந்த தண்ணி ஊத்திக்கிலாங்க
அப்டிங்களா அப்ப இஞ்சி பூண்டெல்லா வந்து அதிகமா யூஸ் பண்ணு இல்லீங்ளா
ஆ ம்ப் நாங்க பூண்டு இஞ்சி கொஞ்சோ அதிகமா யூஸ் பண்ணுவங்க அத போட்டம்னா கொஞ்சோ நல்லா இருக்குங்க பிரியாணி பவுடர் தவிர்த்துட்டு மத்தபடி நம்ம அரைக்கிற வீட்ல அரைக்கிற பேஸ்டியே போட்டு செஞ்சீங்னா டேஸ்டி நல்லா வருங்க கொழந்தைளுக்கு ரொம்ப புடிக்கு கடைக்கே கேக்க மாட்டாங்க கடயிதே
கடையவே மறந்துருவாங்கிறீங்க
ஆமாங்க நீங்க ட்ரை பண்ணி பாருங் உங்க வீட்ல கூட்டிட்டு வாங்க நா சொல்லி தர்றே
சேரி உங்ளுக்கு வீக் எப்ப இருக்குமுங்க
நா வந்துட்டு சண்டேதா வீட்ல இருப்பங்க
ஓகேங்க அப்ப சண்டே நாள் வந்து கறி நாள்
ஆமாங்க எல்லா காலைலியே வாங் குடுத்துருவாங்க
கறி இல்லாம இருக்க மாட்டாங்க
காலைல எல்லா வாங் குடுத்துருவாங்க எல்லா பசங்கள்லா வீட்ல ஒரு நாள் தா இருக்கறதுங்ளா எடைல்லா எடுக்க மாட்டோ அதனால எல்லா சேந்து சமைச்சி ம் எல்லா கலக்கிருவோ
சேரிங்
ஜாலியா இருக்குங்க ம்
உங்ளுக்கு இந்த வாரோ ஃப்ரீயா இருக்குங்ளா வீட்ல இருப்பீங்ளா
இந்த வாரோ இருக்க மாட்டங்க வெளில போறோங்க அடுத்த வாரோ வேண்ணா வாங்க வீட்டுக்கு வாங்க கால் பண்ணீட்டு வாங்க ஏதாது வெளில போய்டெம்னா அப்பறோ நீங்க வந்துட்டு சும்மா போற மாரி இருக்கு வாங்க வீட்ல எல்லாத்தயு கூட்டிட்டு வாங்க செரிங்களா
ஓகேங்க நெக்ஸ்ட் வீக்ல வர்றங்க
செரி கேட்டேன்னு சொல்லுங்க எல்லாத்தையு
ஓகே
ஓகேங்க பாய்ங்க